வணக்கம் தோழி என்ன பண்றீங்க
வணக்கம் தோழி ஆ ஹவுஸ் ஒய்ஃப் தா தோழி
ஓகே தோழி சாப்ட்டே நா வந்து காலேஜ்ல இருக்கே தோழி இப்போ
ம் ரொம்ப சத்தமா இருக்கு
ஓகே தோழி நா வந்து கொஞ்ச சைட்ல தள்ளி போறே க்ளியரா இருக்கான்னு சொல்லுங்க
ம் ம்
இப்போ ஓகேவா தோழி ரொம்ப கேக்கலேல்ல
ம் ஓகே என்ன சாப்
மார்னிங் வந்து இன்னைக்கு வந்து சாப்புல்ல தோழி டைம் ஆயிடுச்சு சோ வந்து பஸ் என்வு கெடைக்காது சொல்லி வந்துட்டே
சரிங்க தோழி நா தோச சாப்ட்டே தோச தோச
ஓ ஓ ஓகே தோழி எல்லா உ
மதியத்துக்கு மதியத்துக்கு சாப்பாடு எத்துட்டு வந்தீங்ளா
ஆமா தோழி இன்னைக்கு மதியோ அம்மா சாப்பாடு குடுத்து விட்டாங்க
ம் என்ன சாப்பாடு செஞ்சாங்கன் பாத்தீங்ளா
இல்ல இல்ல இனிதா மதியந்தா தெரியு ஓப்பன் பண்ணும் போதுதா எங்க அம்மா என்ன சாப்பாடு வச்சாங்கன்னே தெரியு இல்ல எடையில ஓபன் பண்ணி சாப்ட்ருவோ அப்ப தா பாக்கணு
ம் செரி செரிங்க தோழி அதுக்கப்பறோம் நீங்க உங்களுக்கு என்ன ஃபுட்டு புடிக்கும் ரொம்ப அதிகமா
எனக்கு வந்து ரொம்ப புடிச்சதுன்னா வந்து சாப்பாடுல சொல்லப்போனா தயிர் சோறு இந்த மாதிரி சாப்பாட்லா தா பிடிக்கு
ம்
அப்றோ நல்லா சுத்தணு அதெல்லா தோழி நல்லாருக்கும்
ம் எங்கெல்லா நீங்க போயிருக்கீங்க இதுவரையு
கொடைக்கானல் ஊட்டி வேற வந்து ஆலப்புலா அப்றோ பேங்ளூர் மைசூர் இல்ல அடிக்கடி சுத்துவோம் அடிக்கடி சுத்றதுதா இப்பதான் கொஞ்ச நாளா இல்ல
ம் ம்
அப்றோ தோழி சொல்லுங்க நாள்யெல்லா எப்டி போகுது வாழ்க்க எப்டி போகுது
ம் நல்லாதான் போது ஹாப்பியா தா இருக்
ஓகே தோழி ஓகே தோழி
ம் அதுக்கப்றோ என்ன ஃபுட்டு உங்ளுக்கு ரொம்ப புடிக்கு
எனக்கு ஃபுட்டுன்னு சொன்னா வந்து தயிர் சாதம் புடிக்கு தோழி அப்புற வந் ந்து சாம்பார் சாதம் இந்த மாரி தான் தோழி புடிக்கு
சேரி சேரி சேர் நான்வெஜ்ஜி வெஜ் நான்வெஜ்ஜா வெஜ்ஜில்லா வந்து வெஜ்ஜா நான்வெஜ் புடிக்காதா
ஆ வெஜ் நான்வெஜ்னா சிக்கன் சிக்கன் மட்டும் தான் சாப்டுவேன் அப்றோ பீஃப் வந்து சாப்டுவே எனக்கு மட்டன் அலர்ஜி ஸோ மட்டன் சாப்புடறது கெடையாது
டவர் கெடைக்கல போல ரொம்ப எரரா இருக்கு
உஹம் ஓ எனக்கு வந்து இங்க வந்து காலேஜ்ல இருக்கேனா தோழி அதனால கொஞ்சோ சவுண்ட் அதிகமா இருக்கும் போல
ம் ம் செரி செரி
ஓகே தோழி எக்
காலேஜ்ல எங்கேயு டூர் கூட்டு போலையா
ஆ நா இப்ப தா தோழி செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு வந்து கூட்டு போகும் போது வேன்ல கொஞ்சோ ஸ்பேஸ் இருந்தா செகண்ட் இயர்ஸஸ கூப்டுவாங்க இனி தா போகனு ஃபர்ஸ்ட் இயர்ஸ ஃபர்ஸ்ட் இயர்ஸ்லாம் கூப்ட சான்ஸ் கெடையாது ரொம்பலா
சேரி சேரி சேரி செரிங்க தோழி வீட்டுல அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா
அந்த பழக்கல்லா இல்ல தோழி எனக்கு
ம்
அ நா போவே எப்போமா சம்டைம்ஸ் வீடு என்னன்னா நான் வீட்டு காலேஜ்கு மார்னிங் எயிட் தெட்டி எட்டு மணிக்கு எந்துருச்சுன்னா எய் தேர்டி பஸ்ஸாண்ட் போயிருவேன் நா பஸ் ஸ்டாப் போய்ருவேன் குளிச்சன்ன குளிகளையோ போய்ருவேன் கரெக்ட தெ போயிட்டு கெளம்பிட்டு அங்க இருந்து வந்து காலேஜ் வந்துட்ட டென் ஓ கிளக் தான் காலேஜ் பட் நா நைன் க்குலா காலேஜு வந்து ரீச் ஆயிருவேன் வெரி டைம் சும்மாதா இருந்துட்டு இருப்பேன் அதுக்கப்புறோ காலேஜ் முடிஞ்சி வீட்டுக்கு போனா அம்மா எல்லாத்தையு பண்ணி முடிச்சிருவாங்க கிளீனிங் எல்லாமே முடிச்சுப்பாங்க அதுக்கப்புறோ நம்மளுக்கு என்ன தோழி வேல இருக்கு
ம்
சாப்பாடு வைக்கும் போது எனக்கு எதுவும் தெரி எனக்கு சாப்பாடுல்லா வைக்க தெரியாது தோழி சோ அம்மா அதுக்கு எல்லாமே பண்ணிப்பாங்க
ம் செரி செரி வேற எங்கயு ஃபேமிலியா எங்கயு வெளில போலியா
இல்ல தோழி அப்பா வந்து வீக் நேத்து ரெண்டுனால கார் வந்து ஒன்னு செகண்டல பாத்தேன் வாங்கனு சொன்னாங் எங்கள்ட்ட பட் வந்து அத குடுக்குறவங்க சொன்னாங்க சம்திங் வெளியே போயிருக்காங்கனாலா வாங்கல வாங்கினதுக்கப்புற சுத்தலான்னு சொல்லிட்டு பாக்கணு போகணு
எங்க போலான்னு நீங்க யோஸ்ச்சு வெச்சிருக்கீங்க ஏதாச்சு ஒரு எடம் போனா நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லி யோசிச்சுப்பீங்கல்ல
மோஸ்ட்லி பக் பக்கத்துல வந்து எல்லா எடத்துக்கும் போயிட்டோ தோழி இப்போதைக்கு வந்து பக் பக்கத்துலவட்டி எப்பனா சுத்துறதுந்தா பக்கத்துலயே சுத்துவோ வெளிய எடனா எல்ல எடத்த சுத்தியாச்சி பக்கத்துலனா நாங்க நைட்டு ஒன்னோ இல்ல டென் ஓ கிளாக் போல டீ கடைக்குப்போல லைக் கொஞ்சம் தள்ளி பை பாஸ் ரோட்டுக் போயிருவோ ஒன் ஓ கிளாக் போனா டென் ஓ கிளாக் போனா வரதுக்கு ஃபோர் ஓ கிளாக் ஆகிரும் விடிய கால ஆயிரு அது வரைக்கு அங்க தா ஒக்காந்துட்டுருப் போ அவங்க ஃபேமிலியோடி இருப்போ அப்புறம் அப்பா ஃப்ரெண்ட்ஸ்லா வந்துருப்பாங்க எல்லாரு இருந்துட்டுருப்போ அதுக்கப்றோ அங்க இருந்து ஜாலியா முச்சு வீட்டுக்கு வர வேண்டிதா
ம் சேரி சேர் அதா லாங்கா இப்ப எங்க போலான்னு ஃபேமிலியா யோசிட்டு இருக்கீங்கன்னு கேக்கறே
இப்ப வந்து சென்னைக்தா தோழி அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க போணுன்னு ஆல்ரெடி போயிட்டு வந்தோ தென் இன்னொருக்க லைக் அக்கா வீடு அங்க இருக்குது கொஞ்சோ ஃபுல்லா சுத்தி பாத்துக்கலா அப்டின் சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க
ம் ம் ம் ம் சென்னையில இப்போ வந்து எங்க நீங்க பாக்கற எடோ யோசிச்சிருக்கீங்க
ஆ இதுக்கு முன்ன இப்ப கொஞ்ச நேர வரைக்கு மவுன்ரோட் பிலாலு தென் நெறை மெரினா லா அடிக்கடி போ தென் இங்க வந்து பீனிங்ஸ் மாலு லைக் நெறைய மால்ஸ் சுத்தி பாக்கணு தென் பாரிஸ் கார்னர்ல போய் அத்தோ சாப்புன்ணு
ம் ம்
அதெல்லா பிளான் பண்ணி வச்சிருக்கோம் இனிதா எல்லா
ஓகே ஓகே ஓகே புரியுது சரி சரிமா ச சரிங்க தோழி இப்ப வந்து உங்களுக்கு ஏதாச்சு வேற எந்த ஃபுட்டுமே செய்ய தெரியாது எந்த உணவுமே செய்ய தெரியாது அப்டித்தானே
கொஞ்சம் பாஸ்தா பண்ணுவே அப்புறம் வந்து நூடுல்ஸ் பண்ணிப்பே
சரி பாஸ்தா நூ நா எனுக்கு நா இன்னைக்கு வந்து மேகிஸ் செஞ்சேனா மேகி செய்யவே மாட்டே எப்டி செய்யணுன்னே தெரியில அதுக்கப்புறமேட்டுதான் என்ன நா மேக்கி செய்ய மாட்டே சாப்பாடு அந்த மானி பசங்களுக்கு அதெல்லா குடுக்க மாட்டே இன்னைக்கு மேகி செய்ய தெரியல ஆனா உங்களுக்கு செய்ய தெரியுமா
மேகி வந்து நீங்க வந்து மேகி வந்து எப்டி எப்டிப்பட்ட சொல்றீங்க கடையில வந்து மசாலா ஓடி வரது சொல்றீங்களா
ஆ அதுதா அதுதா
ஆ லைக் அந்த ம யெல்லோ பேக்கெட் ரெட்பேக்கெட் மேகி அந்த இது அது வந்து ஒன்னுல்லக் தோழி நீங்க வந்து பஸ்ட்டு கடாயில வந்து அதுல ஒன் கப் தண்ணி குத்துருக்காங்கன்னா அந்த மாதிரி ஊத்திட்டு அது கொஞ்சம் பாயில் பண்ணணு கொஞ்சம் பாயில் ஆனதுக்கு அப்புறோ இந்த மேகி இருக்குல உள்ள இருக்கிறத போட்டு அது கொஞ்ச போட்டா லைக் அது குண்டாக்கும்ல வெந்த பெறவு மசாலா அதயும் போட்டு நல்லா வேக்க வச்சு எடுத்தா இதுதாந்தா தோழி மேகி ரெடி
அ அப்டிங்களா எண்ணெல்லா ஊத்தத் தேவல்ல
எதுமே தேவல்ல தோழி வெறும் வந்து மேகி வாங்கி நீங்க தண்ணியில போட்டு அந்த மசாலா பொடி போட்டு கொதிக்க விடணு கொஞ்ச நேரோ ஆனதுக்கு அப்புறோ அது வந்து தெரியு லைக் அந்த கலர் அது வந்து பாக்குறதுக்கே தெரியு சாப்பிட நல்லா இருக்ம் அப்படினு தெரிஞ்சா நம்ம எடுத்துக்கணு இத வந்து டிஃப்ரெண்டாவு நீங்க பண்ணலா
இப்ப நா என்ன வந்து எப்டி செஞ்சேனா காலையில அ மேகிய வந்து ஃபர்ஸ்ட்டா என்ன பண்ணா தண்ணி வச்சுட்டு அ நம்ம வா காடையில வாணையில தண்ணி வச்சுட்டு கொஞ்சமா ஒரு மூணு அ கவர மேகி என்ன பண்ண கட் பண்ணி அப்டி அப்டியே வச்சுட்டே அந்த தண்ணியில வச்சுட்டு கொஞ்சோ அர பாயில் அதுக்கு முன்னாடி தண்ணீல வெக்கறதுக்கு முன்னாடி நம்ம கொட மிளகா அப்புற வந்து கேரட் இருக்கு பாத்தீங்களா அது சிறுவா கட் பண்ணி அதுல போட்டுக்கிட்டே
ஓ
போட்டு வெஜ் வெஜ் வெஜிடபிள்ஸ் வேணும்ன்றதுனால அதை போட்டுக்கிட்டு என்ன பண்ணா அது கொஞ்ச நேரோ அ அர பாயில் ஆவர வரையு அது அர பாயல் ஆனதுக்கு அப்புறோ ஸ்டீமர்ல எத்து அது வடி கட்டிட்டே வடிகட்டி கொஞ்ச நேரோ ரொம்ப கொழ கொழன்னு ஆவல வடிகட்டி வச்சுட்டு அதுக்கப்புற கொஞ்சோண்டு எண்ண ஊத்தி அதுல வெங்காயோ கட் பண்ணி போட் டு அதுக்கப்புறோ என்ன பண்ணேன்னா முட்ட இருக்கு பாத்தீங்களா ஒரு ரெண்டு முட்ட எடுத்து அத ஒடைச்சு ஊத்திட்டு அதுல வந்து அந்த மசாலா குடுத்துருப்பாங்க பாருங்க அந்த மசாலாவை போட்டு கொஞ்ச சால்ட் போட்டு அது நல்ல முட்ட பொடிமாஸ் மாரி அந்த முட்டையோட இது பண்ணிட்டு அதுக்கப்புற இந்த ஸ்டீமர்ல
ஆ
ஆ ஸ்டீமர்ல நம்ம இது பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோ பாத்தீங்களா அது எடுத்து கொட்டி நல்லா கழுகிட்டு இன்னொரு மசாலா வேணுன்னா போட்டுக்கலா இல்ல கார கம்மியா வேணுனா அது கொஞ்சோ பாதியா இது பண்ணின்னு நல்லா ரெண்டு வாட்டி கெளறிட்டு சுட சுட எத்துன்னு வந்து நா வச்சுட்டே னே ஆனா பசங்க வந்து இன்னைக்குதா நா குடுத்தேனே இப்பதா குடுக்குறனே நா எல்லாருக்குமே ஆ செய்ய மாட்டேமா மேகி எல்லா அதனால இதா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் இதுக்கு மேல வந்து மேகி வீட்க்கு வரக் கூடாது அப்டின்னு சொல்லி குடுத்து சாப்பிட வச்சு காலைல ஸ்கூலக்கு தேத்தி வுட்ட போயிட்டாங்க
நாங்க வந்து எங்க அம்மாவு பா அதுக்கு நீங்க சொல்ற மாதிரி எங்க அம்மாவும் பண்ணுவாங்க நானு பண்ணுவேன் எப்பவாது லைக் இந்த மாதிரி சாப்பிட தோணலன்னா அந்த மாதிரி சாப்போம் எல்லாரு
அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கொழக் அ கொழ் கொழஞ்ச மாரி இருக்கும் பாத்தி ங்களா அந்த மாரி இருந்த அவ்ங்க சாப்பிட மாட்டாங்க சாப்பாடு கூட ரொம்ப அழிஞ்சிடுச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க அதனால என்ன பண்ணா போட்ட உடனே கொஞ்ச நேரத்துலேய எத்துட்ட அது சுடுதனி இதானே காய் வெந்துட்டே இருக்கு அதுல போட்ட உடனே உடனே ஸ்லிம் ஆயிச்சல ம்
நீங்க சொன்ன மெத்தட் வந்து இப்படி சாப்பிட்டதா நல்லா இருக்கும் லைக் அது குழஞ்சு வச்சுகொங்கள அந்த லைக் மசாலா பொடி மட்டும் வச்சு வேக்க வச்சு சாப்பிறதுக்கு நீங்க கொலஞ்லும் நல்லா பட் இந்த மாதிரி மேகி கொளஞ்ச வந்து நல்லா இருக்காது லைக் டிஃப்ரெண்டட் அந்த நார்மல் வேக்காடுல இருக்கனு சாப்பிடறதுக்கு
ஆ அதுலயே வந்து சிக்கன் எல்லா கூட போட்டு செய்யறாங்கட்டு கேள்விப்பட்டா ஆனா நா இது வரைக்கு செஞ்சுதுல இல்ல இல்ல சேமியா இருக்கு பாத்தீங்களா சேமியால சிக்கன் போட்டு செய்யறாங்களா ஆ நா இதுவரை செஞ்சதுல்ல ஒரு
பண்ணுவாங்க இங்கே வந்து நாங்க கொஞ்ச டிஃபிரண்டா பண்ணுவோ தோழி
அது எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு ஆனா நா எனக்கு அந்த செய்முற எல்லா தெரியாது சிக்கன் போட்டு செய்வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க
லைக் எங்க அம்மா ஏதோ சம்திங் பண்ணுவாங்க தோழி நாங்க ரொம்ப எல்லா பாக்க மாட்டேன் எங்க அம்மா வந்து உப்புமா வந்து பண்ணுலாபோது உப்மா கூட சிக்கன் உப்புமா பண்ணுவாங்க அதுதா எனக்கு பிடிக்கும் உப்மா ஆனா அது மத்த உப்புமா லா சாப்பிட மாட்டே இது லைக் இந்த மசாலா பொடி போட்டு மசாலா பொடி போடுறது சிக்கன் லைக் இந்த இதா நான்வெஜ் இருந்தா நல்லா சாப்பிடுவே வெஜ் எல்லா இருந்துதா நல்லா இருக் காது உப்புமாவு அதே மாதிரிதா சேமியாவும் பண்ணிப்பாங்க அதே மாதிரி சரிதா
ஆ சரிங்க சிஸ்டர் நல்லா சொன்னீங்க உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் தொடர்ல்லா வேற இன்னொரு இணைப் ஓட
ஓகே தோழி நன்றி